ஹலோ வணக்கம் தோழி ஹலோ
தேங்க்யூ ஆ நீங்க சொல்
லுங்க தோழி
லுங்க தோழி அதா கால்லருந்து ஒரே பர பரப்பாதா வேணாமா நாவு காய் வந்ச்சுங்க அப்பற அவர வுட்டுட்டா திரும்ப வாங்க முடியாதுன் சொல்ட்டு போய் வா வாய்ங்கிட்டு ஒடியாந்தே சீக்கர எட்த்துட்டு வந்தாரு
செரிங்க தோழி ம் ம்
தம்பியா இருக்கலா
சேரிங்க தோழி சேரிங்க தோழி
உயர் ஃபேஸ் ஆ மாம்பழ கடத்தெருவுல மாம்பழ வந்து அவ்ளோ கொறவா இருக்கு எல்லா சீசன் ஆயிருச்சுல்ல கடத்தெருல நல்ல ரே ட்ரு கொறவா இருக்கு இவரு மட்டு கொறைக்காவே மாட்டிங்கிறாரு மாம்பழத்த கிலோ நூறுவாய் கிலோ நூறுவான் தள்ளிட்டு போறாரு என்ட்ட ம் இப்ப இவுங்கள்ட்ட நா திட்டு வாங்கனுன்ட்டு திட்டுவாங்கள்ல
ம்
அதா சேரி முருங்கக் கீர சாம்பார வெச்சுட்டு முருங்கக்கீர சாம்பாரு வெச்சுட்டு பீட்ரூட்ட பொரியல் பண்ணிக்குவோ அப்டின் சொல்லிட்டு
சேரி சேரிங்க தோழி
சாப்ட்டீங்ளா இல்லன் கூப்ட்டாரு
ஆ
சாப்ட்டீங்ளா இல்லையா இங்க ஒக்காந்து
ம் கால்ல சாப் புட்ல ஏனா இப்ப தண்ணி சோரறு வெச்சு சாப்பிட்லா அப்டின்ட்டு இப்ப தா சாதமே வடிக்கிறே
ஏ பண்ணி சாப்புட்ல மிச்சப்படுத்துறீங்களா
இல்ல இல்ல பழையது இருந்தது நைட்டு வச்ச சாத சேரி அத வெச்சு சாப்பிட்லா அப்டின் பாத்துட்டு சாப்புட ஒக்காந்தா ஒக்காந்துட்டு பாக்குறே அது கொஞ்ச தா இருந்தது போல அத எ பொண்ணு எ கனவருமே சாப்ட்டுட்டாங்க இப்ப நா சாத வடிச்சுட்டே ம் அதா தண்ணி சாறு வெச்சு ஒரு இதுல சாப்ட்டுர்லா அப்டின்ட்டு விட்டாச்சு
சேரி சேரி அப்றோ
ம் இங்க எப்டினா எப்டினாக்கா அ மன அழுத்த அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா
ஆமா
அதாவ்து நம்ம மனசு வந்து அமைத் தியாவே இருக்காது நம்ம கிட்ட என்ன இருந்தாலுமே அமைதியாவே இருக்காது பத்திங்ளா எதாவ்து ஒன்ன பத்தி யோசிச்சுட்டே தா இருக்குமே தவிர அது சொல்லுவாங்க வந் தும் நா வந்து சந்தோஷமாவே இ இல்ல எனக்கு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னமோ ஒரு மாரி இருக்கு எனக்கொரு கஷ்டமா இருக் கு அப்டின்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லா வந்து எதுனால அப்டின் பாத்தீங்கனா அவ்ங்க எதாவ்து ஒன்ன வந்து யோசச்சுட்டேதா இருப் ப்பாங்கலே தவிர அதாவ்து ஒரு விஷ்யத் த்த பத்தி அவ்ங்க வந்து எப்ப பாத்தாலு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆமா நம்ம சந்தோஷமா இருக்கணு அப்டின் நெனச்சம்னா நம்மளால இருக் இருக்க முடியு சந்தோஷமா இருக்க முடியு சில விஷயங்கள் வந்து மறந்துட்டு ம் சந்தோஷமா இருக்கலா நம்ம கையில தா இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்ல நம்ம சோகமா இருக்கறதுமே வந்து நம்ம கையில தா இருக்கு இல்லையா ஆ அத பத்தி யோசி க்காம இருந்துட்டோ அப்படின்னாக்கா நடக்குது நடக்கட்டு அப்படின்னு இருந்துட்டோ அப்படின்னாக்கா ஆ நம்ம வாழ்க்க வந்து சந்தோஷமாதா இருக்கோ அத விட்டுட்டு வந்து முடிஞ்ச ஓன்னையோ இல்ல எத பத்தோ நம்ம அத பத்தி யோசச்சிட்டே இருக்கும்போது தா ஆ நா வந்து சந்தோஷமா இல்ல எனக்கு மட்டு கஷ்டமாய் எப்ப பார்த்தாலு கஷ்டமாவே நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரில்லா சொல்லுவாங்க இல்லையா
அதாவது ஒரு கத சொல்லுவாங்கல அது சைக் கள் சைக்கிள் போயிட்டு இருக்கவா சொல்லுவாங்களா ஆ பைக்ல போறவங்கள பாத்து என்னட பைக் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களா பைக்ல உள்ளவங்க போறவங்க அ என்ட நல்ல கார் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்களா கார்ல போயிட்டு இருக்கறவங்க இத விட சொகுசான கார் வேணு அப்புட்னு சொல்லிட்டு நினைப்பாங்களா அவங்க வந்து நம்மள்ட இது இது இருக்கு இது கூட இல்லாம இருக்கறாங்களே அப்பின்ட்டு யோசிக்கிறத விட்டுட்டு அத விட இத விட தாண்டி நமக்கு வேணு இது வேணு இது வேணு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பத்தி ஒண்ணு வந்து நம்ம மனசு வந்து யோசிச்சுக்கிட்டே தா இருக்குமே தவிர ஒரு இருக்கிறத வச்சு நம்ம நல்லா இருப்போ அப்படிங்கறத இருக்க இருக்காது இல்லையா
ஆமாங்க தோழி அதாவது கார்ல வந்து இந்தோட நல்ல கார் வேணும்னு நினைக்க மாட்டா அதுக்கு நடந்து பரவல்ல அப்படின்னு நினைப்பா
என்னது
அதுக்கு நடந்தே போயிடலா நடந்து போறதே நல்லா இருக்கு அப்படின்னு நினைப் ப்பா உங்க பிழை உங்கள் பேசில் பிழை உள்ளது தோழி
ஆ ஆ சரி சொல்லுங்க எவையா எப்படி அப்படி நினைப்பாங்கங்கிறீங்க
ஆமா அப்படிதா நினைப்பாங்க அப்படிதா சொல்லுவாங்க பழமொழி சொல்றீங்க என்ன பழமொழி கரெக்ட் பழமொழி சொல்லுங்க தோழி
ஆ அப்ப அது வந்து பழமொழி ங்கிறது வேற நம்ம மனசு எதிர்பார்க்கறதுங்கிறது வேற தோழி அதாவது வந்து இப்ப இல்லாத வந்து இருக்கிறத பத்திதா யோசிட்டே இருப்பானே தவிர அந்த அது கூட இல்லாம சில பேர் இருக்காங்களே அப்படிங்கறத வந்து யோசிக்கவே மாட்டாங்க
ஆமா கண்டிப்பா ஆனா நீங்க நறைய பழமொழி பேசறக்கீங் தோழி கேட்ட தோழி நா நறைய
ஆ ஆ
ஆமா ம் இப்ப ட்ரான்ஸ் கிரிப்ஷனில் பண்ணும்பொழுது வாய்ஸ்லா நறைய கேட்டே தோழி
ஆ அ
ஆமா அதான் பணத்த தா தோழி அதுல காணும்
ஆ
இங்கதா வச்சிருக்கேன்னு உனக்கு இருக்கு அப்புறம் தோழி இப்ப காலையில இருந்து போன் அடிச்ச ஏ என்னோட அக்காவுக்கு ஒரு உருப்படாத அக்கா ஒண்ணு இருக்குனு சொல் போன் அடிச்ச
ஆ
டெய்லி எங்க போவாங்கன்னு தெர்ல போன் எடுக்கல இப்ப போன அடிச்சுக்கிட்டே இரு இதுவே அஞ்சாதர அடிக்கிறாங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்குற கட் பண்றாலே ஒரு வேலயாருப் ப்பாளேன்றது கூட தெரியாத வச்சிருக்காங்க
அ
ஆமா ஒன்னு தெரிய கால்லே இட்லி குட்த எது சாப்ட்டோ சொன்னதுன்னா இந்த என்ன என்ன இது பலாப்பழம் பலாப்பழோ வெத இருக்குல்ல அத போட்டு கொஞ்சம் கிரேவி பண்ணி சாப்ட்டோ
ம்
இந்த தோலு இருக்கு பாத்தீங்ளா
ஆ
இந்த லேசா தோள் மாதிரி அந்த மேல இருக்குல்ல
ஆமா
அது போய் தொண்டையில மாட்டிக்கிட்ருக்கு தோழி ஒரே வாந்தின்ன மட்டு வரவே மாட்டேங்குது தொண்டையிலே ஒட்டி இருக்கிற மாதிரியே இருக்கு
பலாபழத்துல க்ரேவி செஞ்சு சாப்டீங்ளா
பலா பழம் இல்லை பலா பழ விதை கொட்டை அதுல க்ரேவி
விதைல கிரேவியா ஆ ஆ
ஆமா அது நல்லா வேக வச்சுட்டு ஒண்ணுல்லாம வெங்க தக்காளி பழம் போட்டு தேங்கா அரச்சு வச்சு செஞ்சின்னா அவ்ளோ அருமையா இருக்கு
ஆ
தமிழ் எனக்கு என்னோட கணவர்
ஆ சரி சரிங்க தோழி
அது தா சாப்டுபுட்டு நல்லா கல கலா இருக்கு சாப்ட்ட இப்ப என்னன்னா அது இது போய் இந்த தோல் போய் தொண்டைல ஒட்ன மாரி இருக்கு
ம்
இது மட்டு கைய விட்டு வாந்தி எடு வர்ற
ஆ
ம் மாம்பழோ சீசன்லா மாம்பழோ சாப்ட்டீங்ளா
அ சாப்ட்ட தோழி அத ஏ கேக்குறீங்க அன்னைக்கு ஒரு நாளு மாம்பழோ நண்டு கொழம்பு சாப்ட்டுட்டு மாம்பழோ சாப்ட்ட
ம் வன்
நண்டுக்கம் சாட்டு தூங்க தூங்குறதுக்கு கொஞ்சோ முன்னாடி வந்து எ வாய் கேக்காம ஒரு மாம்பழத்த எடுத்து சாப் ட அது என்னன்னா இந்த கல்லு மாம்பழோ பழுக்க வச்சிருப்பாங்கன் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி பழுக்க வச்சிருந்தாங்களோ என்னவோ தெரியவில்லை
அப்படி எல்லா கெடையாது மாம்பழோ ஆ நண்டு சாப்டும் போது யாராவது மாம்பழோ சாப்டுவாங்ளா ரெண்டு சூடுல்லை புடிங்கி விட்றா
நானு சாப்ட்ட எ கணவரு சாப்ட்டாங்க எ கொழந்தையு சாப்ட்டது கா மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா வைத்த வலி தாங்க முடியவில்லை
உங்களுக்கு மட்டுதா ஆனா அதெல்லா பண்ணிச்சுன் சொல்ல வரீங்க
இல்ல இல்ல எ பொண்ணுக்கு எனக்கு வைத்த வலிச்சதுதா எ பொண்ணுமே வைத்த வலிக்குது வை த்த வலிக்குதுன் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அவங்க அந்த அளவுக்கு சாப்புல்ல கொஞ்சதா சாப்டாங்க மாம்பழோ
இல்ல நண்டுக்கு சத்து வந்து இது சாப்ட்டா வந்து சூட்ட கெளப்பி உட்டுருல்லையா அதோட நீங்க பேசு போது எல்லாத்லியு பக்கதுலந்து யாருமா சாப்டியாமா அப்டின்ல்லா பேசறாங்க தோழி சிரிச்சிக்கிட்டே நா பாட்டுக்கு போட்ட தோழி
அ அ அ அ
சும்மா சிரிச்சிக்கிட்டே போட்ட
அய்யோ இன்னொருத்தவங்க வேற கால் பேசுபோது உங்க பொண்ணு பக்கத்துல பேசிட்டே இருக்காங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க பண்ணுங்கன்னு வேற சொல்லிருந்தாங்க என்னத்தா கண்ட்ரோல் பண்றது நானு
ஆமா அதுக் தா
அ எ கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடு சிஸ்டர் பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க அப்டிங்கறாங்க அது எ பொண்ணு வந்து என்னால தனியா வுட முடியாது தோழி அப்டின் சொல்லிட்டு அவுங்க கிட்டயே நானு
ஆமா அது அப்டியே செய்லாமா ஆபோஸ் பத்து பேரு
அவுங்க அப்பா ஒட அவுங்களு அவுங்க அப்பாவு படம் பாத்துட்ருக்காங்க நா கீர ஒடச்சிட்ருக்க
ஓ இவ இன்னைக்கு வேலைக் போனி
வேலதா தோழி இல்ல ஏ கேக்குறீங்க காலையிலேயே ரெண்டு பேரு வந்து வேல இல்லாம எங்க ரெண்டு பேருக்கு சண்ட வந்துருமேருக்கு அவுங்க ஒன்னே எ கணவர் கேட் ட்டாங்க நீ ஏ பயந்துகிட்டு ஓடி போனியா உன்னால தான இங்க வந்து உக்காந்திருக்கற அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப நா அவுங்கள கேட்ட அதாவது வீட்ல சண்ட போட்டுனு நீ இன்னா பயந்துட்டு ஓடி போய்டியா ஒங்க வீட்டுக்கு ஏ நீ போன அப்டினு அவுங்க கேட்டாங்க நா போனா என்னா நா போனாலு நீங்க பொறுமையா பேசிருக்கலால்ல நீங்க ஏ சண்ட போட்டீங்கன்னு நா கேக்க அடுத்து எங்களுக்குள்ள அது ஒரு சண்டயா வர மாரி ஆயிட்டு அதோட வாய மூடிட்டு நா வந்துவிட்டே
அதா இது தேவ இல்லாத பேச்சி தான இது ஊட்ல உக்காந்துட்ருக்கு தேவயில்லாத பேச்சு தான
ஆமா
வீட்ல உக்காந்துருந்தாலு இன்னு கொஞ்சோ நேரோ வீட்ல இருக்கணுமா அப்டின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட பேசனு வீட்ல இருக்ற அழுக்கு தெரியாம இருக்கற்து அவுங்களுக்கு து வீட்லேயே ஒக்காந்து ஒன்னு ஆச இருக்காது
அவுங்களுக்கு வேலைக் பண்ண நா ஆரம்பிக்கல தோழி அவுங்கதா ஆரம்ச்சாங்க நீ ஏ சண்ட போட்டுட்டு போன நீ இருக்க வேண்டிய தான எல்லாரு வீட்ல வந்து அவுங்கள்ட்லா ச அவுங்க வீ மாமியார் டல்லா சண்ட போட்டுட்டு வீட்ல இல்லையா அவுங்கள வீட்ட விட்டு தொரத்தி வுட் டுட்டு இல்லையா நீ ஏ பயந்துகிட்டு ஓடி போனியா அப்புன்னு என்னை கேட்டாங்க நா பயந்துட்டு ஓடி போல நீங்க என்னய ஊருக்கே அனுப்ப மாட்டீங்க அதா சாக்குன்னு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான் போன நீங்க அதுக்குள்ள நீங்கதா பெரிய ரகலையோ கட்டி வச்சிருந்தீங்க அப்புன் சொல்லிட்டு நா ஆரம்ச்ச செரி இதுக்கு மேல வாய குடுத்தோ அப்டினக்கா சரி வராதுன்ட்டு அதோட நா வந்து
தேவ இல்லாம மனஸ்தாப தா வரு அந்த அது வந்து செல விஷியங்கள பேஸ்னா அங்க இந்த எடத்துல பிரச்சன வருணா அந்த அந்த விஷ்யத்த எப்டி நம்ம நா வந்து நகர்ந்து போகணும் அப்படின்றத பாத்துட்டு நவுன்துருணும் சரி விட அத பத்தில்லாம் பேசுனா ஃப்ரெண்ட் தாங்றோம் அதபத்ததி வாய விட்ருங்க நாவுந்துகிறது நல்லது அவ்ளோதா அதோடயே நவுந்துருணும் அந்த வார்த்தையோடயே
அ அத அதயே பேசிட்டு நானு வந்துட்டேன் அப்பறம் கேக்குறாங்க நீ வந்து பிஸ்னஸ் ப பண்ண மாட்றீங்க நீங்க வந்து அவங்கவுங்க கல்யாணம் பண்ணாங்க அப்டின்னா ஒரு வருஷத் துலயே வந்து அவுங்க கணவருக்கு வந்து ஏதாது தொழில் தொடங்கி குடுத் தர்றாங்க நீங்க தொடங்க மாட்றீங்க அப்டின்னாக்கா எனக்கு எந்த பிஸ்னஸும் தெரியாது எந்த தொழிலும் எனக்
நானுமே அப்டி தா நெனச்சேன் என்னன்னா இப்ப திருவாரூர் அ திருவாரூர் கேள்வி பட்ருக்கீங்களா உங்களுக்கு பக்கந்தான் இல்லயா அது இ இப்ப நான் பொதுவா சொல்றேங்க திருவாரூர் அந்த போயிட்டு ந்து பாத்தீங்னா இந்த குழம்பு கட சொல்லி கேள்வி பட்ருக்கீங்களா இன்ஸ்ட்டால்லாம் பாத்துருக்கீங்களா
ஆ குழம்பு கடை இந்த இங்க அ கேட்டிருக்கேன் இங்க பக்கத்துல கூட இருக்கு ஒரு எடத்துல
எங்க இருக்கு
வண்டாம்பிள்ளை கிட்ட உள்ளற இருந்துச்சு இப்போ இருக்கான்னு தெர்ல மின்னாடி இருந்தது கொழம்பு மட்டு விப்பாங்க
ஆ ஆமா அது என்னனா இது இங்க து நா சொல்லக்கூடிய எங்க ஊர்ல வந்து சுத்தமா அந்த மாரி கடையே கெடையாது
ம்
அப்பயே ரொம்ப எனக்கு ஆச அ அந்த கடைய எடுத்து நடத்தணும் அப்டின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச ஏன்னா எனக்கு ஓரளவு சமைக்க தெரியும் சமைக்க தெரியுன்னா அந்த கொழம்பு வகைங்க கொஞ்சோ நல்லாவு நா பண்ணுவேன் அதனால எனக்கு வந்து அத எடுத்து பண்ணுனா நல்லா இருக்கும் அப்டின்ற மாரி நா யோசிச்ருக்றேன் அது என்னனா என்னோட கணவர் வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டிங்றாங்க அ அவங்களுக்குன்னா பக்கத்துல போய் மீன் நண்ட இந்த மாரி வாங்குறதெல்லாம் உங்களுக்கு பக்கம் தானே
ஆமா
இன்னோ நாள் அஞ்சு கூட கூட வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒ ஒரு ஏதாது செலவுக்கில்லாம ஆ ரொம்பவு வேலையு இல்லாமா நீங்க கொஞ்சம் பாத்து அந்த மாரி பண்ணா என்ன நீங்க
ம் அந்த மாரிதா பண்ணணு இப்ப நா என்ன சொல்றேன் அப்டின்னாக்கா உங்கள வந்து நா பண்ணதா சொல்றேன் நா எதுவமே பண்ண வேணா சொல்ல ஒரு கடை எ எடுங்க அப்டின் சொன்னாக்கா அந்த கடையை வந்து அவுங்க தேடுறாங்க அந்த கட சரியா கெடைக்க மாட்து அதோட அத விட்டுட்டு அவ்ங்க வந்து வேலைக்கு போவ ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்டின்னாக்கா என்னட்ட என்ன அதே வேற ஒருத்தவங்க ஆரம்பிச் ட்டாங்கன்னு வச்சுங்களன் அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா நீ வந்து நா கேட்டப்ப நீ வந்து காஸ் குடுக்கல நீ வந்து பணம் குடுக்கல நா கேட்டனே நீ இந்தானு டக்குன்னு கேட்ட ஒடனே எடுத்து குடுப்பே